ஹலோ
உம் சொல்லுங்க ஜி
மற்ற எல்லாரும் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீங்க
நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்
சாப்ட்டீங்களா
இனிமேதா பிரதர் வெளியதா போய் சாப்டனு இன்னக்கி இன்னக் ஆமா இன்னக்கி எல்லா முடிஞ்ச்சு சோ அதா ப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பட்லான்னு ஒரு ப்ளான் வச்சிருக்கே
ஓ சண்டேன் ஓகே
ஆமா சும்மா அப்பிடியே போவோ சாப் ஞாயிற்றுக்கிழம ம் கறி எடுத்திருப்பாங்க அதனால உங்க வீட்ல விட்ருக்க மாட்டாங்க
அதேதா
ஓகே ஓகே நாங்க ஞாயிற்றுக்கெழம அதெல்லா பாக்குறது கெடையாது ஜஸ் ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கெளம்புவோ திடீர்னு போவோ திடீர்னு எதாவது சாப்பட நல்லா இருந்துச்சு அப்டினா சாப்ட்ருவோ இல்ல அப்பிடினா ஒரே ஒரு சின்ன வாங்கிட் போய்ட் ட்டு வந்தர்றது
ஓ நாங்களு அதேதா சே நாங்க போவோ அப்டி இல்லனா சேட்டர்டே மிஸ் ஆயிடு ச்சுனா இந்த செவ்வாக் கெழம அப்பிடி போவோ சாப்படறதுக்கு
ம் ம்
பால் குடிக்க கிட்தட்ட ஒ ஆறு கிலோமீட்டர் போவோ ஜி பாதாம் பால் குடிக்கிறதுக்கு
வெறும் பாதாம் பால் குடிக்கிறதுக்கா நைட்டா
லயு போயிருக்கோ நைட்ல மோ லயு நைன் ஓ கிளாக் முன்னாடி போனாதா இர்க்கு போவோ இல்ல வெயில் அடிக்கிதா மே மாசல்லா சும்மாவே ஆ அப் அண்ட் டவுன் பன்னெண்டு கிலோமீட்ரு போயிட்டு வருவோ
ஆறு கிலோமீட்ருலா கம்மி பிரதர் நாங்க ஒரு தடவ இங்க இருந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு செவன்டி டு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் இங்க இருந்து கெளம்பி போனோ திடீர்னு ஒரு ஆ சடனா எடுத்த ஒரு ட்ரிப் பிளான் அது என்னோட ஃப்ரெண்ட் ஒரு த்தரு ஒரு கார் வச்சிருந்தாரு சோ அவரு எதார்த்தமா வந்துட்டு சும்மா பேசிட்டு இருந்தோ நைட்டு இந்த மாரிதா நைட்டு ஒரு பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு வாடா சும்மா அப்டியே போயிட்டு வருவோண்டா அப்டினு சொல்ட்டு இங்க சாயல்குடின்னு சொல்ட்டு ஒரு எடோ இருக்கு இங்கனக்குள்ள சோ அங்க கடல்லா இரு க்கு அங்க சோ வந்துட்டு சும்மா அப்டியே போயிட்டு நைட் ட்ரிப் மாரி போயிட்டு வருவோ அப்டினு சொல்ட்டு ஒரு ப்ளான் எடுத்தோ செரின்ட்டு எப்பவுமே எவனுமே வரமாட் டாய்ங்க ப்ளான் பண்றப்பல்லா ஒருத்தனு வரமாட்டாய்ங்க எல்லா பா பசங்க பத்தி தெரியு நம்மளுக்கு இப்ப ஒரு மாச த்துக்கு ஆ அப்புறம் போற ஆ அப்புறோ போற ட்ரிப்புக்கே ஒரு குரூப் ஆரம்பிச்சி அதுல எப்போ வர ட்ரிப்பு பிளானு என்னல்லா போட்டு கடைசி நேரத்துல கேன்சல் பண்ட்டு போயிருவாய்ங்க
கண்டிப்பா நாங்களு அப்பிடிதா பண்ணோ
ஏன்னா சோ அப்டி இருக்கப்ப சடன் ட்ரிப்பு சோ அது என்ன பண்ணாங்கன்னு தெர்ல திடீர்னு டக்குன்னு எல்லா வார வாரன்ட்டாய்ங்க டக்குனு எல்லாத்தையு உள்ள தூக்கி போ கெளம்பி போயாச்சு போயிட்டு ஒண்ணுமே பண்ல சும்மா இங்கிருந்து போனோ போய்ட்டு அந்த பீச் காத்துல அப்டியே கொஞ்ச நேரோ உக்காந்துருந்தோ அப்டியே கொஞ்ச நேரோ அப்டியே பேசிட்டு கடைசியா அப்ப கெளம்பி வரோ அப்டி அ விடிய ஆரம்பிச்சிருச்சு முடிஞ்ச ஒன்னே ஒரு மட்டும் வட போட்டுட்டு இருந்தாங்க சரின்ட்டு அப்புறம் வட எல்லாம் சூடா ஒரு ஆளுக்கு பத்து பத்து வட அந்த டைம்ல அதல்லா ஏன் நைட் டைம் ஆ நல்லா சூடா இருன்ச்சி த உள்ள போறதே தெர்ல டப்பு டப்பு டப்புன்னு சாப்ட்டு அப்டே இங்குட்டு கெளம்பி வண்ட்டோம் அந்த மாரி டிரிப் எதுவும் போயிருக்கிங்களா நீங்க
எதிர்பாதம்னா நைட்டு படத்துக்கு போ இன்னோ பத்து மணி ஷோ நைட் ஷோ பத்து மணிக்கு போயிட்டு படம் முலிகிட் தே ஒரு மணிக்கு ஆரோமலேன்னு ஒரு படம் வந்துச்சி
ஆரோவ மலை கேள்விப்பட்ட மாரி இருக்கே ஆ
ம் இது முதல் நீ முடிவும் நீ எதோ இது
ஆமா ஆமா ஆமா ஓ அந்த பையன் ஓக் க்கு ஆமா ஆமா ஆமா ஆ
அப அது வந்ச்சி அந்த படம் வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சி தா படத்துக்கு போனோம் ஏனா அப்பலா காலேஜி ல இருந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க லீவுக்கு
ம்
து வரமோது நைட்டு நீங்க சொன்ன மாரிதா கார் எடுத்துனு பத்து மணிக்கு கெளம்பிட்டோம்
ம்
டு போயிட்டு தேட்டர்ல போய் உக்காந்துட்டோம் படமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சி முடிச்சிட்டோம் செரி எப்பையும் போல ஒ ரு ரைல்டேஷன் பக்கம் வந்து ஒரு கடக்கு ஐயங்கார் பேக்கிரி ச அங்க வந்து சொன்னானுங்க இருவத்தி நாலு மணுமா அங்க ஓப்பன்ல தான இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நா இல்ல னு சொன்னானுங்க நாங்களும் போய் பாத்தோம் அங்க தேட்டர்லனு ஒரு ஆஃப்
ம்
தோடு சேரி கார்லதான வந் கார்லதான வந்தோனு சொல்ட்டு போய்ட்டோ போய் பாத்தா அங்க இல்ல டீ கட சிங்கிள் குடிக்கிறதுக்கு போனோ நாங்க ஹைவேக்கு போனோ நாங்க பாத்தீங்கனா எங்க ஊர் தாண்டி அதாட்டு பத்து கிலோமீட்ரு போனோ மொத்தோ போறதுக்கு கிலோமீட்ரு நைன்ட்டீன் கிலோமீட் ட்ரு சம்திங் நைன்டீன் ஆயிட்ருக்கு நைன்டீன்தா
நீங்க அப் அண்ட் டவுன் சொல்றீங்களா சிங்கிள் சொல்றீங்களா
புரியில
இல்ல அப் அண்ட் டவுன் நைன்டீனா இல்ல ஏ அப்பா ஓ சிங்கிளே நைன்டீன் சொல்றீங்க
ம் சிங்கிளே நைன்டி தேட் எங்க ஊர்ல இருந்து போனா பதிமூணு கிலோமீட்ருதா
ஆ
ட்ருந்து போனனால பத் பத்தொம்போது கிலோமீட்ரு
சேரி சேரி ஆ
அங்க டீ குடிச்சுட்டு திரும்ப வர வழியில காருல கத்திட்டு ஆட்றானுக அ
ஆ
டு நட் ரோட்ல ஆடினு இருக்கானுக
ஐயயோ ஆ
என்னனா போலீஸ் நிக்கிறாங்க அங்கங்க நைட்டு ஒரு ரெண்ட்ர மணி இருக்கு அது நிறுத்தி இவனுங்க வ டீய குடுச்ட்டு நடுலந்து கா ஆட்டப் போட்னு ஆடிட்டு வீடியோ எடுத்துட்லாம் போட்டு வான ஸ்டோரிக்கு நாலு வீடீயோ எடுத்துக்கன் சொல்ட்டு அதுவா தனியா போட்டு நின் னானுங்க
அது சொல்லுங்க முக்கியமா அவிங்க போட்ட ட்ரிப்பு போறது எதுக்கு ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரில போட்றதுக் தா அங்க போய் ஃபோட்ட எத்தமா ஃபோட்டோ எடுக்குறது அது அந்த கார்குள்ள போறதெல்லா ஃபோட் டோ எடுப்பாய்ங்க வீ டியோ எடுப்பாய்ங்க எடுத்து ஸ்டேட்டஸ் வக்கிறது ஆஹ
ஸ்டேட்டஸு ஸ்டோரிலா போறத்துக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்றந்தா தா ஒரு மூணு மூன்ற க்கதா வீட்டுக் போனோ நாங்க
ஏ அப்பா
ற மணினோன எங்க அப்பா கேக்குறாரு மூன்ற மணிக்கு வந்துருக்க போய்டு வந்த நீ அத சொன்னாபுல பாத்துக்க படொ ஒரு மணிக்கு முடு ஞ்ச்சி மூன்ற மணி வரைக்கு உனக்கு இன்னா வேல அப்புடியே டீ குடிக்க போயிருந்தோ பேக்ரி இன்னேத்துக்கு மூடிட்டுப்பானே அங்க நீ எப்டி போயிட்டந்த அங்க குளோஸ்ல தா இந்ச்சு அதுனால தா நாங்க அங்க மெயின் ரோட்டுக் போயிட்டு வந்தோ ஐவேக்குனோ அவ்ளோ தூரொ போனீங்ளாடானாரு
அப்பன்னாலு நீங்க சொல்ற மாரினா ரெண்டு ரெண்ர மண் நேரத்துல நீங்க ஃபாட்டி கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வன்ட்டீங்களா
ரேட்டு ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டு பாக்கமா ரோடுதான நை ட்ல யாருமே இருக்கமாட்டாங்க ரோட்ல அல்தின்னு நூறுலப் போனானுங்க போபோது
ம் ம்
முடிச்ட்டு அதுக்க அப்புறோதா வந்தோ
ம் ம்
மூன்ற மணிக்கு எங்க அப்பா இந்த கேள்ளில்லா கேட்டாறு
ஆ
எல்லா எங்க அப்பாக்கு தெரிஞ்ச பசங்கதா எல்லா சொந்தக்காரனு சொந்த கதையேதா எல்லா கிராமமா செல்லா அத்த பைய பெரியப்பா பைய அப்புடிதா எல்லா ம் லோக்கல் சோ அதனால எல்லா எல்லாரியுமே தெரியு அவ அப்பாவ கேக்க மாட்டாது
சே சே
வீட்டுக்கு வந்தனே அவனுகா கேட்டாரு ஆனா நைட்டு மூணு மணிக்கு உங்களுக்கு டீ வேணும்மாடா வந்து தூங்கரதவுட்டு போய் மூணு மணிக்கு போய் டீ குடிச்சுட்டு வந்துருக்கிங்க தி ன்னாரு அவ்ளோதா
அப்பிடிதா பிரதர் இதுல நா வந்து டீயே குடிக்கமாட்டே என்ன வேற தூக்கி போட்டு கூட்டி போயிருவாங்க கூட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா டீ குடி டீ குடி டீ குடிக்கமாட்டே நானு திரேச்சே கூட்டி போய் ஹாலிக்ஸ் குடி பூஸ் ட்டு குடினா அன்நேரத்துல போய்ட்டு நைட் ரெண்டு மணி போயி அங்க போயி ஹாலிக்ஸ் குடிக்க ஆஹ் டேக்க இருக்கிற வரைக்கு நா குடிக்க மாட்டே நானு சும்மாசே கூப்ட்டாங்களே அப்பிடின்றகாக போய் ட்டே அப்பிடியே கொஞ்ச டைம் பண்ட்டு ஆன கொஞ்சோ நல்லதா இருக்கு உண்மேகே நீ அத யோசி ச்சிபாருங்க காலையில அத்தன பேர் இருக்கிற எடத் ம் ம் கால அத்தன பேர் இருக்கிறாப்பா கசகச இருக்காப்பா நைட்டு யாமே இல்லாதப்ப நீங்க தனிய நடந்து போறது பே றது அது கொஞ்சோ நல்லா இருக்கு
கண்டிப்பா அது நைட்டு போகு ஜாலிதா அது
உண்மைக்கே சீரியஸா நைட் டிரைவ்ன்றது ஒரு உண்மைக்கே ஒரு நம்ம ரிலாக்சேஷனா இருக்கிறதுக்கே அதுதா ஒரு நல்ல ஒரு இது
கண்டிப்பா ஆலே இல்லாத எடத்துல தனியா நடந்து போனா சூப்பரா இக்கு
ஆ
ஆளே இல்லாத எடத்துல தனியா நட
நடந்து போறது அது ஆமா உண்மைக்கே சீரிசா அதெல்லா வந்து நல்ல துடு ரிலாக்சேஷனா மைண்ட் ரிலாக்சேஷன்னா அப்டி இருக்கும் இங்கல்லா அப்டி இருக்க முடியுமா அப்டி கேட்டா கெடைவே கெ டயாது ஐயோ ரொம்ப மோச மா இருக்கு
அப்புறம் இந்த லீவு கெடைச்சா போதும் கிரௌண்டு தா ஸ்ட்ரைட்டா டெய்லி கிரிக்கெட் ஃபுட்பால் விளாடுவானுங்க
கிரிக்கெட் விளாடுவிங்களா கிரிக்கெட் எத்தன பேர் இருக்காங்க வெளாட
அது பசங்க ஃபோன் அடிச்சா வந்துருவானுங்க இத்தன பேர் தான இல்ல ஒரு நாளைக்கு பத்து பேர் வருவானுங்க ஒரு நாளைக்கு இருவது பேர் இருப்பானுங்க
ம் ம்
அது அவனுங்கிலா வ வருணுன் தோணி அவனுங்கிளா வருவானுங்க
பௌளிங் சேரி சேரி சேரி சேரி
பஸ்ட்டு ஃபுட்பால் தா விளா திட்டு கடந்தோம் அதுக்கப்புறம் ப ஸ்டார்ட் ஆச்சில்ல எல்லாம் அப்டே ஃபுட் கேட்டு வன்ட் டானுங்க பேட்டேம் பால் அய்யோ நா அப் அப்டிதா இருந்தானுங்க பேட்டு பால் வெயிட்டு ஃபுல்லா வந் தா ஒண்ணா இருக்குங்ளோ தெர்ல கிரிக்கெட் கட் ஆடும் போது மட்டும் வந்தா இன்னாங்க ஃபுட்பால் விளாடத்துக்கு கூப்ட்டோ ஒருத்தணும் வரதில்ல
ஆ
இன்னு ஓடி வந்து பால் போடறாங்க யாரு வேணாலும் நின்டு அடிக்கலா ஆனா புஃட்பால் அப்டி விளாட முடி மா
பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கனுல்ல ஓடிக்கிட்டே இருக்கனு அதா
கண்டிப்பா
அதனாலதா
நாலு ரவுண்ட்டு இப்ப இப்படிய ஓடுறானுங்க அதுக்கே மூச்சுவங்க நின்டுக்குறானுங்க
உம் கிராமத்து கெடயாது ஆள் இருக்கு போனா எப்டியாவது யாரா வந்துருவாங்க
ஆ கண்டிப்பா நாங்க வெளயாடுற பாத்த நாப்பது வயசு அங்கள்ல்லா வருவாரு வெளயாடத்துக்கு ரெண்டு டீம்மா சைடு அங்கிள் இந்த சைடு வாங்க
உம் உம்
நாங்க அஞ்சே பேர் நின் கூட விளாடிருக்கோ கிரிக்கெட்டு வருவானுங்க முப்பது பேர்வருவானுங்க ஒரு டீமுக்கு பன்னிரெண்டு பதிமூனு பேரு புல் கிரவுண்ட் வச்சு ச்சு வெளாடுவோ அப்டியு போயுனு
ஆமா அதுவு ஒரு கால இருக்கதா செய்து நீங்க சொல்ற மாரி நாங்களு ஒரு அஞ்சு பேரு ஆறு பேர் வச்சு ஒரு வட்ட ஒரு வட்டத்த போட்டு அதுக்கு குள்ள வச்சுட்டு ஆடுவோ வட்ட கிரிக்கெட் மாரி ஆ சிக்ஸு அடுச்சா அவுட்டு அப்பறோ ஒன் பீச் அவுட்டு அந்த மாரி அதெல்லா ஒரு காலோ இப்ப அதுக்கு கூட ஆள் இல்ல
அவளதா வேலைக்கு போயிட்டா எவனு வர மாட்ட அவ்ளதா எப்போ வீட்டுக்கு போகுன் தெரியாது எனக்கு தெரியாது உம் அதா இப்ப காலேஜ் எல்லாத்துக்கு முடிய போகுது
உம்
மூனு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு
உம் கொரானா டைம் சொல்றீங்ளா
கொரோனா டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனு நெனக்குறே
ஆ இருபத்தி ரெண்டுல இருபத்து ஒன்னோ இருபத்தி ரெண்டோ
உம்
இ அதா இனிமேல் அந்த மாதிரி ட்ரிப்பு உம் என்ன பிரதர்
இங்கருந்து போய்வீங்களா என்னனு கேட்டேன்
சாய்னக்கு ராட்டு தான் வந்தோம் நான் இன்னைக்கு ஒரு ஏழு பேர் இருந்தாங்கே பசங்க சும்மா அப்படியே வட்டைக்கறி கேட்டு தான் கேட்டேன் வந்து சும்மா அப்படி தட்டி தட்டி விளையான்ட்டு வந்துருது
ஓகே ஓகே ஜி
பசங்க வெளியே இருந்து ஒரு டீம்ம ஏறக்கி ஒரு மேச்சு போலாம் அப்புறம் பாணித்துருவும் பாப்போம்
ஓகே ஜி
ஓகே பிரதர் ஆடுங்க அடுத்தடுத்து அப்பப்ப ட்ரிப்பு போங்க போனா சொல்லுங்க
ஓகே ஜி
கே ப்ரோ பார்ப்போம்
ம் ஓகே ஜி பாய் ம்